கிடையாது அது ஒரு பக்கம் இருக்கும் பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் வேல வேலைனாலே சில பேரு என்ன பண்றாங்கன்னா ஆ நம்மோளுடைய உடம்ப நம்மளே பாத்துக்கறது இல்லாத நேரங்கல்லா அதிகமாகுது நெனைக் க்கிறே அதுவு அப்ப உழைப்பு இருந்ததுன்னா கண்டிப்பா அதுக்கு ஏத்த வந்து இந்த உடம்புல ச அது சத்துள்ள இந்த சாப்பாடா சாப்படணு அப்டின்னு வந்து சொல்லுவாங்க நா ஒரு பக்கோ வந்து பாத்தா அதுக்கு சரிசமமான வந்து உழைப்புக்கேத்த அந்த சாப் பாடு அதுக்கேத்த மாதிரி அந்த தூக்கமு இருக்கணு இந் த மூணுமே மொ ஆ ரொம்ப முக்கியோ அந்த ரண்டுமே அப்டின்னு வந்து சொல்லுவாங்க ஆனா சில பேரு ஆ வந்து இத எதுவுமே வந்து முறையா பண்றதுல்லன்னு நெனக்கிற
ஆ சரியா சொன்னீங்க ஏன்னா நமக்கு ஒடம்பு வந்து உடல் ஆரோக் கியமா இருக்கணுன்னா அதுக்கு நமக்கு ஆ உணவு மாதிரி நம்மளக்கு சரியான தூக்கோ இதெல்லா வந்து வேணு ஆ அந்த மன அழுத்தம்ன்றது அந்த தூக்கம் இல்லாம இருக்கிறதுனால தா இப்பல்லா அதிகமாக வருது இந்த தூக்கத்த கெடுக்கிற விஷியங்கள் நமக்கு வந்து அதிகமாவே இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஆ தொலைத்தொடர்பு சாதங்கள் வந்து உபயோகப்படுத்துறோ ஆ அதுக்கப்புறோ பாத்தீங்கன்னா அதிகமா இப்பயெல்லா மடிக்கணினி வந்து உபயோகிக்கிறோ அப்டிங்க போது என்ன ஆகுதுன்னா நமக்கு ஆ அந்த கண்ல வந்து அந்த அதோடைய வெளிச்சம் வந்து பட்டுக்கிட்டே இருக்கறனால நம்பளுக் கு வந்து இரவு நேரங்கள்ல ஆ நமக்கு வந்து தூக்கம் வந்து அதிகளவு வந்து கெடறதுக் கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பா வந்து இதா இருக்குது ஏன்னா அப்பல்லா வந்து சொல்லுவாங்க ஆ நீ வந்து ஆ டிவிலா ரொம்ப பாக்காத அந்த தொலைக்கா ச்சி பெட்டி எல்லா பாக்காத அப்டின் சொல்லி சொல்லுவாங்க ஆனா இப்பல்லா பாத்தா ஆ நீ வந்து டிவிய கூட பாத்துக்கோ ஆ தயவ செஞ்சி நீங்க வந்து இந்த மாரி தொலைபேசிய கையில எடுத்துக்கிட்டே இருக்காத அப்டின் சொல்ற அளவுக்கு வந்து இப்போ வந்துருச்சி அந்த அளவுக்கு வந்து இதோடைய பயன்பாடு அதிகரிக்க அதிகரிக்க நமக்கு வந்து உடல் ஆரோக்கியமு இதுல வந்து கெட்டு போகுது அ செரிமான கோளாறு கூட இதுல இருந்து வருது ஏன்னா நம்மளயே நம்மள மறந்துட் டு அந்த தொலைபே சிய உபயோகப்படுத்துறோல்லையா அதனால என்ன ஆகுதுன்னா நமக்கு அந்த உ அ உடல பத் த்தி நம்ம யோசிக்க மாட்றோ ஆரோகியத்த பத்தி உடல் ஆரோக்கியத்த பத்தி அதனால நமக்கு இது வந்து ஒரு என்ன சொல்லலாம் ஒரு அ இப்ப இருக்கிற காலகட்டங்கள்ல ஒரு ஆரோக்கியமான உணவும் இல்ல ஆரோக்கியமான எந்த ஒரு அ முறையு நம்ம கையாலல தூக்கமு சரி அ வேலை வந்து செய்யறது எல்லாமே சரிசமமா இருந்தாதா நம்ம உடல் வந்து அதுக்கேத்த மாரி இருக்கு இல்லயா
ஆமா நிச்சயமா அதாவது நம்ம உழைக்கிறோ அப்படின்னு போது நம்மள அந்த தோ சாப்பாட்ட நேரத்துக்கு சாப்படணு நா சில பேர் வந்து நிறைய இடத்துல வந்து பாத்துருக் கே அந்த சாப்பாட்ட வந்து அ நேரத்துக்கு சாப்பற்றது இல்ல காலையில வந்து நா பள்ளி படிக்கு போது அந்த மாதிரில்லா நாவந்து சரியா இருந்தே அதாவது எட்டு மணிக்கு நம்மளுக்கு அந்த பேர் வந்து வருது பள்ளி போகணு ஒம்போது மணிக்கு இருக்கணுனா ஆ எட்டு மணிக்கே நானு வந்து சாப்பிற்றது ஒரு ஏழு மணிக் கு சாப்பற்றது அந்த மாதிரி ரொம்ப அதிகால வேலயிலயே சாப்பற்றது மாதிரி இருந்தது அப்ப எப்டி இருந்ததுன்னா என்னுடைய உடம்பு ஒரு சரிசமமா இருந்துது ஆனா எப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலம் நம்ம கடந்தோமோ அதுக்கப் பறோ என்ன ஆச்சுன்னா எழுந்திருக்கற நேரம் வந்து மாறி போச்சு அ அதுக்கப்புறோ வந்து சாப்பற்ற அந்த நேரமே வந்து பாத்தா காலையில பதினோரு மணி அப்டி இருக்கு அப்பறோ ஒரு ஒரு சின்ன இதுதா ஒரு சின்ன பழக்க வழக்கம் வந்து நம்ம மாத் துனோன்னா நம்மளுடைய தினசரி ஆ நாட்கள்ள அது என்ன அதுனா ஒரு பெரிய பாதிப்பு அதாவது நம்ம உடம்பல்ல உடம்பதா வந்து பாதிக்குது என்னன்னா காலையில நா இந்த இப்ப உணவு பழக்கத்த மாத்தறேன்னா மதியானம் வந்து அந்த உணவு பழக்கம் மாறிடு அதாவது நேரம் மாறிடு ஒரு மூனு மணி மூன்டற அந்த மாதிரி ஆயிடு அப்புறோ இரவு சாய் இரவு என்ன ஆகுதுன்னா அதுவு கொஞ்சோ ஏன்னா செரிமான இதுன்னும் போது நம்மை இப்ப இருக்கறதுல்லா வந்து ஆ ஓடி ஆடி எதையு நம்ம வேல செய்யல எல்லா உக்காந்து இருந்தே வேல செய்யும் போது இன்னு கொஞ்ச நமக்கு எந்த அசைவு இல்லாத மோது நம்மளுக்கு செரிக்கறதுக் அங்க வாய்ப்பே கெடையாது அதனால எவ்ளோ இடைவெளி இருந்தா கம்மியான இடைவெளி தானே இருக்கு எட்டு மணிக்கு சாப்பனுன்னு யாரு சாப்பற்றது கெடையாது ஒரு பத்து பத்தரை அப்டிதா சாப்பற்றாங் அப்டி இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய ஒடம்ப கவனிச்சுக்கறதுல நம்ம வந்து அந்த இத தவறிறோம தா சொல்லுவேனே நம்மன்னு இல்ல எல்லாருமே இப்ப பாதி அதாவது இந்த சதவீதம் உலகத்துல முக்கா சேர்ந்த சதவீதம் வந்து இந்த விவசாயம் பண்றாங்கன்னா அவங்களுக் கேத்த அந்த சாப்பாடு வந்து கரெக்டா வேலய அதிக செய்வாங்க சாப்ட்ருவாங்க சீக்கிரமா ஆனா இந்த உக்காந்தே வந்து நம்ம வேல பாக்கற சிலர் இந்த அ பெரிய பெரிய நிறுவனங்கள்ல வேல பாக்கும்போது நம்ம அந்த கணினி முன்னாடிதா உக்காந்து நம்மளுக்கு அந்த வேலைய பாக்கற ஒரு சூழல் இருக்கிறதுனால ஆ நம்மளுக்கு அங்க செரிமானம் ஆகிறதுக்கு க வாய்ப்பே கெடையாது அதனால தா நெறையா வந்து நோய்கள் வந்து நம்மள வந்து சீக்கிரோ வருது உக்காந்துட்டே இருக்கும் போது அதிகோ வந்து உடல் பருமன் ஆகுது எய் உடல் பருமன் ஆக ஆக என்ன ஆகுதுன்னா அந்த கொழுப் புகள் சேர்ந்து நம்மளுக்கு நவ அதாவது அ தேவையில்லாத இந்தம் அதாவது பிபி சுகர் அந்த மாதிரி ஒரு நிலைக்கு நம்மள வந்து கொண்டு தள்ளுது அதாவது சின்ன வயசுலே ஒரு இருவது வயதுல இருந்தே இதெல்லா வந்து இருக்கறது ஒரு நா ஒரு சர அதாவது சகஜமான ஒரு விஷயமா மாறிடுச்சுன்னு நெனைக்கிறே
ஆமா நீங்க சொன்ன மாதிரி இப்ப இருக்குற வயசுல அ சின்ன பிள்ளைங்களுக்கு கூட வந்து இந்த மாரிக்கு சர்க்கரை நோய் இருக்கு அப்டின்னு சொல்லும் போது ஒரு வியப் ப்பாதா இருக்கு அ அப்பல்லா சொல்லுவாங்களா இந்த பாட்டி மாருங்கள் எல்லாருமே அ இந்த சக் சக்கர வியாதி வந்தவங்கல்லா பணக் காரவங்களா இருப்பாங்க அப்டின்னு என்ன காரணோனா அவங்க வந்து உணவு முறை பாத்தா அந்த நெல் சோறு அப்டின்றதுதா வந்து அதிகமா எடுத்துக்குவாங்களா ஆ நெ நெ நெல்ச்சோறு அந்த மாரி அ அதிகமான ஒரு உணவு பழக் க முறைய வந்து அவங்க எடுத்துக்கிட் டனால அவங்கல்லா வந்து அந்த பணக்காரவங்க அப்டின்னு சொல்லுவாங்களா ம் மை மத் தவங்க இல்லயே அப்டி சொல்றது இல்லன்னா எல்லாருமே வந் இது வந்து அ கேப்ப கஞ்சி அ கம்ப கஞ்சி அந்த மாரி குடிக்கிறனால அவங்களுக்கு வந்து அந்த இதெல்லா சத்தெல்லா வந்து ஆ அந்த வெளில போய் வேல பாக்குறாங்க இல்லயா அந்த வயக்காடு இதுலைல்லா அந்த அதுலயே வந்து போயிடு அந்த அளவுக்கு வந்து அ அந்த சர்க்கரை வியாதின்றது வந்து வ அவங்களுக்கு வராதுன்றதுனால இப்டிதான் வச்சிருந்தாங்க பேரு ஆனா இப்ப இருக்குற காலகட்டத்துல அ இருக்கற குழந்தையில இருந்து அ அதுவு பாத்தீங்கன்னா ஒரு பத்து வயது பதினோரு வயதுலேயே வந்து சர்க்கர வியாதி இதுக்கெல்லா காரணம் என்னன்னா அந்த உணவு பழக்க முறை வந்து மாறிடுச்சு அப்பறம் வந்து எல்லாமே வேல பழு வந்து அதிகரிச்சிருச்சு இப்ப சின்ன பிள்ளைங்களுக்கெல்லா அப்டி வர்றதுக் கு காரணமே வந்து என்னன்னா அவங்க வந்து ஓடியாடி விளையாட மாட்டறாங்க ஒரே இடத் துல அவங்களும் வந்து மடிக்கணினி இல்லன்னா ஆ அ இது தொலைப் ஆ தொலைக்காட்ச் தொலைக்காட்சி இல்லன்னா தொலைப் பேசி கையில வச்சுட்டு அதுல இருக்கிற காணொலிய பாத்துக்கிட்டே இருக்கிறது அப்ப அந்த உக்காந்த இடத்துலயே எல்லாமே பண்றதுனால அவங்களுக்கு விளையாட்டு வந்து இல்லாம போயிடுது உடலுடைய அந்த எந்த ஒரு ஏக்கமு இல்லாம இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த வயசுலயே வந்து அந்த சக்கரை வியாதி வருது அப்டிங்கும் போது அது ரொம்ப வியப்பாவும் இருக்கும் ஒரு பக்கோ நமக் கு பயம் ஆ அச்சுறுத்தலே வருது இப்ப என்னுடைய பையன் எல்லா வந்து பாத்தீங்கன்னா அப்டிதா இருக் கா அப்ப எனக்கு ஒரு நேரோ அவன நெனைச்சு எனக்கு பயமாருக்கு இப்டி வந்து அவன் இருக்கானேன்னு சொல்லிட்டு ஆ ஏதாவது ஒண்ணு நா செய்வேன் அவனுக்கு இந்த மணிக்கு நீ இத பண்ணாத பண்ணுன்னு ஆனாலு அவங்க வந்து அது அந்த மாற மாட்டறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த உடல் உழைப்பு இல்லாதனால அந்த எண்ணமே இருக்க மாட் டேங்குது நீங்க அத என்ன அத பத்தி என்ன நெனைக்கிறீங்க
கண்டிப்பா ஏன்னா ஆ அப்போ இருந்த காலகட்டம் வேற இப்ப இருக்க இந்த காலகட்டமே வேற அதாவது வீட்ல இந்த விடுமுறை நாட்கள்ல வந்து நம்மளுக்கெல்லா இருந்தா என்ன பண்ணுவோன்னா நம்ம தெருக்கள்ல இருந்தாக்கா அந்த பசங்களோட சேர்ந்து வெளையாடுவோ அப்ப அந்த மாதிரி அ தொலைக்காட்சி பாப்போ அவ்ளோ நேரமு நம்ம வீட்ல வந்து பாக்க விட மாட்டாங்க இன்னொரு பக்க ஒரு நேரத்துக்கு தூங்க வெக்கிறதா இருக்கட்டு நேரத்துக்கு சாப்ட குடுக்கறதா இருக் கட்டு எல்லாமே கரெட்டா இருந்தது எப்போ இந்த தொலைக்காட்சி தொலைப் பேசிலா அதிக வர ஆரம்பிச்சதோ நேரம் செலவிடுறது வந்து உக்காந்த எடத்துல இருந்தே நீங்க சொல்ற மாதிரி அந்த காணொலியதா அதிகமா அ விரும்பி பாக்க ஆரம்பிச்சுட்டாங்க நீங்க சொல்ற மா ம் ஒரு சில இதெல்லா வந்து வெளியில போய் வெளையாடுறதே வந்து பசங்களுக்கு அ சொல்லி சொல்லி இந்த மார்லா இருந்தது ஒரு காலத்துல அப்டின் சொல்ற அளவுக் கு ஆயிடுமோ என்னமோ தெரியல அ அவங்களுக்கு சொன்னாலு வந்து என்ன ஆகுதுனா நானா வெளையாடணுந்தா வெளையாடுறதுதா நா இதுலே ஆ அதாது இந்த கணினி அந்த மாதிரி இதுல இருக்கு இல்லையா அதுல விளையாடிக்கிறனே அப்டிங்கற மாதிரி அவங்களுக்கு அது பெருசா எடுத்துக்க மாட்டேங்கறாங்க அவங்களுக்கு அதுக்கு தகுந்த ஆளு கெடைக்காததுனாலயோ என்னவோ தெரியல ஆ அத உக்காந்த எடத்துல இருந்து என்னென்ன வந்து செய்யணுமோ இது அதெல்லா செய்யறாங்க இன்னு இது என்ன ஆகுதுன்னா அப்ப வெளையா டி ஓடியாடி வெளையாடினவங்களே இப்ப எப்டி இருக்காங்கன்னா கணினி முன்னாடி வேற வ ழி இல்லாம அதுலதா வேலண்ணம் போது உக்காந்துருக்காங்க அவங்களுக்கே வந்து சோம்பேறித்தனம் இருக்கு அதிகமாருக்கு ஏன்னா எனக்கு அப்படிதா இருக்கு ஒரு சில நேர அதே மாதிரிதா நம்ம அப்டி இருந்த இவங்களுக்கே இப்டி இருக்கும் போது ஆனா இப்ப இருக்க பசங்களுக்கு வந்து இப்பயே இப்டி இருந்துட்டா இன்னும் போக போக காலங்கள் வந்து அவங்களுடைய உடன் பருமனாகல் இருக்கு இன்னு கொஞ்ச அவங்களுக்கு அந்த சோம்பேறித்தனம்ன்றது வந்து இருக்கு எந்த வேலய சொன்னாலு வந் து அது உக்காந்த எடத்துல இருந்து ஏதா பண்ற வேலையா இருந்தா பண்லா அப்படிங்கிற யோசனைக்கு கொண்டு விட்டுருமோன்லா தோணுது ஒரு பக்க
ரொம்ப சரியா சொன்னிங்க இப்ப இருக்கிற தலைமுறைகள் வந்து இப்டி அ அவுங்களுக்கு வந்து உடல் சார்ந்த விஷயங்கள் நெறய நோய்கள் எல்லா வர்றது பா க்கைல அவுங்களுக்கு இதுக்கு மாற்று ஏற்பாடா வந்து பள்ளிகள்ல ஏதாவது ஒரு ஆ இத கையாளலா அப்டின் பாத் தா அவுங்க பள்ளி சைடு பாத்திங்கன்னா எப்படி பண்றாங்கன்னா அ முழுக்க முழுக்க அங்கயும் படிக்கணு எழுதணு உக்காந்த எடத்துலேயே அ விளையாட் டு அப்டின்றது அங்கயுமே கொறையுது நாங்க நெனைப்போம் பெற்றோர்கள் அ சரி நம்ம பிள்ளைங்க அங்க போயாவது வந்து அ கொழந்தைங்களோட ஏதாவது மைதானத்துல போய் விளையாடுவாங்க அங்க உடற் பயிற்சி செய்வாங்க ஒரு தினம் தோறும் ஒரு சின்ன ஒரு அ ஒரு நேரத்தை ஒதுக்கி அதுக்கு வந்து செலவிடுவாங்க அப்டின் பாத்தா இப்ப இருக்கற பள்ளி கல்வி எல்லா பாத்தோம்னா எப்டி இருக்குன்னா அவுங் வந்து அ முழுக்க முழுக்க படிக்கணு உக்காந்து எழுதணு அ இருக்கிற கொஞ்ச நேரத்தையு வந்து வாங்கி எழுதணு படிக்கணு அப்டின் நேரம் வந்து போ அ போக வக்கிறாங்க தவிர அ அவுங்களுடைய ஆரோக்கியத்த வந்து மேம்படுத்தணுன்றது வந்து முன்னெடு தா இன்னு கொஞ்ச நல்லா இருக்கு நெனக்கிறே ஏனா நா வந்து ஒரு ப படிச்ச காலத்துலிலா வந்து பாத்தீங்கன்னா அந்தளவு வந்து இருக்காது ஆ விளையாட்டு நேரங்கள்ல விளையா ட விடுவாங்க அதே மாரி இன்னு இப்டி பண்ணாங்கன்னா அ கொஞ்ச மாற்றம் வரும் நெனக்கிறே இனிமேல் வர தலைமுறைக்கி
ஆமா கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி இந்த வெளையாட்டு அப்டிங்கற ஒரு விஷ்யோ வந்து பள்ளிகள்ல கொண்டு வந்து அதிகமா ஆ பண்ணாதா இந்த மாத்ரி ஒரு சிறு வயதுல இருந்தே அவுங்களுடைய அந்த ஒடம்ப வந்து அவுங்க பாதுகாத்துக்கறதுக்கோ ஒரு இது பண்றதுக்கோ முடியு ஆ வெளில அந்த சும்மா உக்காந்துட்டே இருந்து நம்ம தினம் பள்ளிக்கி போறோ வரோ இதே வந்து வீட்ல உக்காந்து அதே வேலய செய்யறோ அப்டிங்கும் போது அவுங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் சிறு வயதுலருந் தே அது வந்ததுன்னா அது தடுக்க முடியாத ஒரு விஷயமா மாறு கண்டிப்பா ஆ நெறய விஷயங்கள் வந்து இந்த கொழந்தைங்களு ஒடம்ப எப்டிலா பாத்துக்கலான்றத சொன்னீங்க உங்க கூட பேசுனதுல மகிழ்ச்சி நன்றி
நன்றிங்க